கேக்குது தோழா நல்லாவே கேக்குது ம் என்ன பண்றீங்க
சும்மா வெளிய ஒக்காந்திட்ருக்கே எல்லா தூங்கறாங்க
எல்லா என்னங்க சொல்றீங்க ஒன்பதரைக்கே தூங்கறாங்களா
ஆமா ஆமா தூங்கறாங்க ஆமா அம்மாவா இப்போ கொஞ்சோ ஆஸ்பிட்டல் பொயிட்டு வந்தாங்களா கொஞ்ச தல வலிகுது சொல்லிட்ருந்தாங்க
ம் ஓகே ஓகே ஓகே நா என்னடா ஒன்தபதரைக்கே தூங்குறாங்களா பாத்துட்டு இப்ப
இல்ல ஆக்சுவலா வந்து ஒன்பதரைக்கு மேல துங்கிடுவாங்க எப்பமே ஆ
ஓ எங்க வீட்ல தூங்குற டைம் தா ஒன் டூ த்ரீ அப்டி ஆகு எங்க வீட்லே த சில சம் டைம்ஸ் ஆகு அவங்க அம்மா தூங்க எங்க அம்மா தூங்க கொஞ்ச நேர டைம் ஆகு
ஓ நீங்க தூங்க ஒங்க ஆள்கிட்ட பேசிட்டு கால்ல தூங்கி
அது லேட் ஆகு
ம் அது லேட் ஆகு ஒரு நாலு மணி
ஆள் கூட நாங்க அஞ்சி ஆறு
அ என்னது
அஞ்சி ஆறு வரைக்கு ஆகு அப்றோ டூ ஹவர்ஸ்க்கு வீட்டுக்கு போக வேண்டிதா
அச்சசோ நம்ளுக்கு தூக்கதா முக்கியோ
இருக்கு அப்டிதா சொல்லலா பாட்டுல எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாதுங்க
ஓ செரி பாரு
ஆமாங்க ஆமாங்க
அப்டி எவ்ளோ நேர பேசுவீங்க டெய்லியு
டெய்லி பேசிட்டே இருப்பாங்க நைட்டெல்லா பேசுவாங்க
இது எவ்ள நேர பேசுவீங்க
எவ்ள நேர சொல்ல முடியாது அழைக்கம் போதா பேச வேண்டிதா
ஒரு டு அவர்ஸ் த்ரீ அவர்ஸ்
கூடவே பேசுவோ சம் டைம்ஸ் யார்டையாது எதா பேசிடனா
ஓகே ஓகே த்ரி அவர்ஸ் மேல கட்டாயிடுமா காலு
எதுல கட்டாகு
நாமூக்கால்ல
நார்மல் கால்ல கட் ஆகல வாட்ஸ்அப்ல கட் ஆகுது
ஓ வாட்ஸ்அப்ல பொயிட்டே இருக்குமா
ஆ பொய்ட்டே இருக்கும்
ஓகே ஓகே
என்னங்க நோக்கியா ஃபோன்லா கேக்கிது
அது ஒருமிஷோ ஒருமிஷோ
ஓகேங்க
ஹலோ கால் பேசிட்டு இருக்கே கால் பேசிட்டு இருக்கே வெய்ட் பண்ணு வெய்ட் பண்ணு கால் பண்றே கால் பேசிட்டு இருக்கே வெய்ட் பண்ணு கால் பண்றே கால் பேசிட்டு இருக்கே ம் சொல்லுங்க சொல்லுங்க
என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்டா
ஆமா இதுல கால் பண்ணிருக்கா போல எடுக்கல அதுனால இந்த ஃபோன்ல கால் பண்றா
என்னங்க சண்டல்லா முடிஞ்சா ம் ம்
அதா முஞ்சது
எப்டிங்க முடிஞ்ச்சி சொல்லுங்க கேப்போ
நா வந்து எப்டி முடிஞ்சது மீன்ஸ் ஆ நா உங்ககிட்டக்க பேசிட்டு இருக்கும் போதே கால் வந்துருக்கு போல நா கவனிக்கல சவுண்ட் கட் ஆன ஒண்டி கட் பண்ட்டு இப்ப ரெண்டு நிம்சோ முன்னாடி கால் வந்துருக்கு கவனிக்கல அப்போ சாப்டம் போதுதா பாத்தே
ஓகே
அப்பறோ வந்து பேசுனே உங்கட்ட பேசுனனா கொஞ்சோ மைண்ட் ஃப்ரீ ஆயிச்சா
ஔ
அப்பறோ கைச்சி அது அப்டிதாங்க கோவமா இருப்பேந்தா அதுக்கப்பறமா அது சரியாயிடு கொஞ்ச நேரத்துலயே
ஓகே ஓகே
ம்
ம்
சாப்டாச்சா சாப்ட்டாச்சா
எங்க அம்மாவே இன்னு வரலங்க
இன்னு வல்லையா எப்ப வருவாங்க எத்தன மணி
தெரியல டயர் பஞ்சர் ஆயிட்டா
சூப்பர் நடந்து வர சொல்லுங்க அவ்ளதா நடந்து வர சொல்லுங்க அவ்ளதா
அவுங்க வந்துருவாங்க பைக் தான பைக்க சரி பண்ணிட்டு வந்துருவாங்க வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன்னு சொன்னாங்க சாப்ட வேண்டிதா
எப்டி நீ எதாச்சு சாப்டதான
நா சாப்ட்டா நானே சாப்ட முடியாதுங்க சமச்சா
நீ சமச்சா நீ சாப்ட முடியாதுன்னு சொல்றயா
எனக்கு சமைக்கவே தெரியாதுங்க எங்க போய் சமைக்குரதுக்கு ஐய்யய்யோ சொல்லுங்கங்க
அப்பறோ எப்டி பியூச்சர்ல
அது சமப்போ
அது அது எப்டி இப்ப மட்டு சமைக்க மாட்டீங்கன்னா அப்ப எப்டி சமைப்பீங்க
நா மாட்டே நா மாட்டே சமைக்கிற ஆளு சம சமைக்கிற ஆளு சமைப்பாங்க
யாரு
சமைக்கிற ஆளு சமைப்பாங்கங்க புரிஞ்சிக்கோங்க
ஐய்யய்யோ நீங்க ரொம்ப மோசமா இருக்கு அச்சுச்சோ
அச்சச்சோ என்னங்க என்னங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லா சமைப்பாங்க போல
ஆ சமைப்பாங்க சமைப்பாங்க
ம் எனக்குலா அவ்ளோ சமைக் சேமுங்க நா கத்துக்க மாட்டேன்னுதா இருக்கே
சூப்பர் கத்துக்குனா செய் செய்ன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ட்டு ஆமா சூப்பர்
ஓ ஓ
கத்துக்கறதில்ல அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு
போ போ கத்துக்கலா கத்துக்கலா கத்துக்கலா
நெக்ஸ்ட் இயர்ல மேரேஜ்சு சொல்றீங்க அப்றோ என்ன கத்துக்கிறது நீங்க
அப்றோ அதெல்லா பண்ணிக்கிட்டு கத்துப்போ கிச்சன்ல ஜாலியா கத்துப்போ
எப்டி அவங்க அம்மாலா சமைப்பாங்களா இல்ல நீதா சமச் கண்ணு
ஆ நா எங்க அம்மாதா சமைப்பாங்க
ஓகே ஓகே இல்ல அவங்க அம்மா
ஆ சமைப்பாங்க அவங்க வந்து லைக் எங்க ஒர்க் பண்றாங்க எதுலன்னா லைக் அந்த கொழந்தை எல்லா பாத்துப்பாங்கள
ஆமா
அது இந்த கவுவர்மெண்ட் ஜாப் சொல்லுவாங்க சம்திங் ஆ சத்துனவுல ஒர்க் பண்றாங்க
ஓகே ஓகே
குட்டி பசங்க எல்லா பாக்குற மாரி ஒர்க்கு சோ காலத்தே சமச்சு வெச்சிட்டு போய்டுவாங்க
ம் ஆ ஓகே கால்லே சமச்சு வெச்ட்டு போய்டுவாங்களா நைட்டுக்கு வந்து சமைப்பாங்களா நைட்டுக்கு மட்டு
இல்ல இல்ல இல்ல அம்மா அங்க வந்து அவ இவங்க வந்து மத்தநாள் பாட்டி வீட்ல நிக்றாங்க அத்த வீட்டுல சோ நைட்டு மட்டு அவங்க பா எப்பமாதா பாப்பாங்க வீட்டில
ஓகே ஓகே ம் ஒ ஆள் கிட்ட பேசுறியா
கேக்கல
உங்க ஆள்கிட்ட பேசலியா இன்னு டைம் ஆகலியா
இன்னு டைம் ஆகல டைம் ஆகல பேசுவ
ஓ
எப்னாலு எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா டயடா இரு சோ படுத்தவுடனே தூங்கிருவாங்க அப்றோ என்ஜாய் என்ஜாய் மென்ட் எங்களுக்கு
ம் சேர் சேர் நாமல் கால் பேசிவீங்ளா வீடியோ கால் பேசுவீங்ளா
வீடியோ
வீடியோ ஓகே ஓகே சூப்பர்
நார்ம கால் பேசுனா சவுண்ட் வரு பேச முடியாது தூங்குவாங்க பக்கத் தம்பி பக்கத்துல தூங்குவா
சூப்பர் இருட்டா இருக்குமே
இல்லல்ல ஃப்ளஷிங் ஃப்ளாஷ் ஆன்
ப்பா என்ன ஒரு மூல
என்னா ஒரு மூல எங்களுக்கு
ம்
ம் ம்
காதல் கண்ணை மறைக்குது போல இருக்குது என்ன பண்றது
ஆ
காதல் கண்ணை மறைக்கிர்து
ஏ ஆமாங்க மறைக்
மறைக்தா செய்யூ ஒண்ணு பண் முட்
அப்றோ நீங் நீங்க என்ன சாப்ட்டீங்க
உனக்கு என்ன புடிக்கோ
யாருக்கு எனக்கா
ம்
எனக் என்ன புடிக்கூ எனக்கோ தெர்லயே
சாம்பார் அதான
ஆ சாம்பார் சோறு தயிர் சோறு
ஆமா சாம்பார் தா
ஓ சாம்பார் கூட என்ன சாப்டீங்க இல்ல வெறூ சாம்பாரா
எதோ ஆ எதோ ஒரு சிப்ஸ் மாரி வச்சிருந்தாங்க அது எப்டி சொல்றதுனா கான் சொல்லுவாங்க பாத்தீங்ளா கான்
ஆமா அந்த லைக் குட்டி குட்டி குட்டியா இருக்குமே
ஆ அது
எங்க வீட்ல இன்னைக்தா இருந்துச்சு நான் வந்து சாம்பார் பிளோட்லதா இருந்தா சாப்டுவே சாம்பார் சோறு சிப்ஸ் சாப்டுவே இல்ல அது கூட மிக்சர் சிப்ஸ் சேத்தா சம்திங் வச்சு சாப்புடூவே சூப்பரா இருக்கூ அந்த டேஸ்ட்
பண்ணருக்கா மாரி
ஐயோ அது டேஸ்ட்டே அ அல்டிமேட்டா இருக்கூ அதுக்கு
சூப்பர் பரவால்ல எல்லாரூ பிரியாணி சிக்கன் ரைஸ்சு அந்த மாரி சொல்லுவீங் நெனச்சே நீ கொஞ் பரவால்ல கொஞ்சோ டிஃப்ரெண்டா ஏ கேர்ள் ஃப்ரண்டு சாம்பாரூ புடிக்காது
எனக்கு சாம்பார் தா பிடிக்கூ
சூப்பர் அந்த மாரி இருக்கணுங்கா சாம்பார் சாப்ட்டுனு உயிர் வாழணூ
சாம்பார் சாப்ட்டா டேஸ்டோ கே யூ இன் கேட்குமே சாம்பார் சாப்ட்டுன்னு
யாரூ சாம்பார் சாப்ட்டா
இப்பமே எச்சு ஊர்து சாம்பார் சொன்னோன்னே
எச் ஊற்தா
ம்
அய்யய்யோ
எனக்கு சாம்பார் வேணூ
ஆமா வேணூ அனுப்பிச்சு வுட சொல்றே ஓன்னா
தேங்க்யூ தம்பி சரி தம்பி நா சமைச்சுக்குவே
ஓகே ஓகே எப்டி உங்க ஆல் சமைப்பாங்ளா
ம் ம் ரெண்டு பேத்துக்கூ தெரியாது
சூப்பர் நல்ல காம்பினேஷன்னா வெளங்கிடும்
ப்ளீஸ் ரெண்டு பேத்துக்கூ தெரியாது இனிதா நா வேன்னா எங்க அம்மா ஒன் டைம் வந்து சிக் கன் வச்சு சம்திங் ஏதோ சிக்கன வந்து பிச்சி போட்டு இப்ப கிரேவி டைப்லதா செய்ய சொல்ட்டுந்தாங்க அப்றோ அன்னைக்கு செய்யும்போது அப்ப டேஷ்ட்டா இருந்துச்சு ஞாபகம் இருந்தது டூ டேஸ் கழிச்சு பாத்தா மறந்து போச்சு
அடிக் அடிக் சின்னதா ஞாபக வரோ வருஷத்துல ஒரு நாள் இப்ப இல்ல மூணு மா மூணு வருஷத்துக்கு ஒரு நாள் செஞ்சா எப்டி ஞாபக வரோ
ஆ நா வந்து கிச்சன் பக்கம் போனா ஒண்ணு கைய கட் பண்ணிப்ப இல்லா சம்திங் எதா ஆய்க்கும் சோ வந்து என்ன பண்ணுவன்னா உள்ளி கட் பண்ணி கைய கட்டாயிரு திரும்ப உக்காந்து அழுதுட்ருப்ப டூ ஹவர்ஸ் அழுதுருவ
அழுவீங்ளா
அ சிரிப்பாங்களா நா அழுவனே சோ அழுதுட்டுப்ப சோ அதனால அத கட் பண்றது அப்பில்லா கெடயாது அய்யோடா
ஆம்மா உன் பேர கொண்டமார்த்தா இருக்கு
ம் ம்
திங் அதல்லா வந்து நல்லா இருக்க மாட்டீங்கு சிரீயஸ்ஸா
அய்யய்யோ
இதுக்கமா அழுவாதிங்க
பக்கம் பக்லா
தண்ணி வராத மாரி ஆயிக்கு அப்ப கரெக்ட்டா இருக்கும்
உன் ஒக்கா எப்டி
ஆ ஆமா அப்டி
ம்
நீங்க அதிகமா சைட் அடிப்பீங்க போலயே
என்ன
சைட்டு
புரியில புரில
சைட் சைட்டு
ஆ அடிக்கலாம் ரொம்பலா இல்ல
ஏன் அடிப்பீங்க அப்டி சொன்ன
ஆ அதுக்காக லைட்டா எப்பாவ்து
அ ஓகே ஓகே எப்பாவ்து இல்ல எப்போமே சொல்ற மாரி இருக்கு எப்போவாவ்து சொல்ருப்ப
அதுத்தா நா ரொம்பலா இல்லங்க நல்ல பொண்ணுங்க விஷ்
அ நீங்க அய்யோ
ஐய்யோ ஐய்யோ ஆமாங்க நல்ல பொண்ணுங்க ஆமாங்க நல்ல பொண்ணுங்க நானு
அதாங்க கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிச்சு சூப்பர் ரொம்ப நல்ல பொண்ணு டைம் சரில்ல
ம் ஓகேங்க ஓகேங்க
பெர்மையா இருக்
ம் அப்றோ சொல்லுங்க கேப்போ ஓகேங்க நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவந்தது மீண்டோரு அழைப்பில் மீண்டும் இணைவோம் நன்றி வணக்கம்